இது எப்டில
நல்லமா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
அ நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம் ஒங்க வீட்டில அனைவரும் நலமா
ஆ எல்லாரும் நலமா இருக்காங்க இப்போ பாத்தீன்னா இப்ப இருக்கற காலகட்டத்துல அந்த தங்க வெலை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்டின் சொல்லலா இப்போ வந்துட்டு ஒரு பிள்ளைக் கே வந்துட்டு இப்போ ஒரு பெண் பிள்ளைகே கல்யாணோ பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னாவே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாருக் க்கு இப்ப இருக்கற சூழ்நெல இப்ப இருக்கற காலகட்டத்துல ஏன்னா ஒரு சவரன் பா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்த தாண்டி போயிடுச்சு அர சவரனே பாத்தீங்கன்னா அறுவ பதாயிரம் எழுவதாயிரம் வந்துருச்சு அதுல ரொம்பவே கஷ்டமாருக்கு ஆனாலு பாத்தீங்கன்னா இன்னு வந்துட்டு மக்கள் எடுக்காங்க வாங்கிட்டுதாருக்காங்க பாத்தீங்கன்னா அதனால ஆ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படீன்னா இது வந்துட்டு ஏறிக்கிட்டேதா போகும் நம்ம வந்துட்டு எதுவு பண்ண முடியாது நம்ம அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா ஒரு இந்த சம்முர்தாயம் அப்படி சொல் ட்டுஅது ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம்னா வந்துட்டு பெண்களுக்கு தங்கம் போட்டு தா அனுப்பணும் பொண்ணு வீட்லருந்து சீரனுப் ணிதா ஆவணு அப்டின்லா அதுதா வந்துட்டு எனக் புரியவே இல்ல ஆ இப்ப வந்து பாத்தீங்கனா ஒரு பொண்ண ஒரு பையந்தா கட்டணு பையன் வச்சு காப்பாத்தணு அந்த மாதிர் லா இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி இதையு வந்துட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்கனா தங்கோ போடணு வைக்கணு இவ்ளோ சவரந்தா போனு அது வந்துட்டு நம்ம வந்துட்டு
போற அவ்ங்க எதுக்காக இது பண்றாங்க போற வீட்டுக்கு அவுங்களுக்கு தேவப்படு அப்டின்தா சொல்றாங்க அவுங்க அதுக்காகதா இவ்ங்க கணவர் இருக்காங்க அவ்ங்கதா பாத்துக்குணு எல்லாமே இது பண்ணணு இருந்தாலு அந்த தங்கத்த போட்டு அனுப்பணுனு ஒரு இதுவாதா இருக்குது ஏனா அதோட வெல ஆனா எல்லாருமே வந்து வசதி உள்ளவ்ங்க இப்பவு வரைக்கு வாங்கதா செய்றாங்க சில பேர் வசதி இல்லாதவ்ங்குளு அத வாங்கதாங்க செய்றாங்க கொஞ்ச கொஞ்சமா சீட்டு கட்டியோ இல்ல எதனா ஏழத்துல வர நகையோ இந்த மாரி எதுலடா வந்து கொஞ்சோ கம்மியா வருதோ அது அப்டின் பாத்து எல்லாருமே வந்து வாங்கதா செய்றாங்க வாங்கிக்கிட்டேதா இரா இவ்ங்க யார்னா கொஞ்சோ நிப்பாட்னாலாவது யா ஐயோ யாருமே வாங்கலயே அப்டின் சொல்லியாது தங்க லெலய வந்து கம்மி பண்ண வாய் ப்பிருக்கு இவ்ங்க தொடர்ந்து இன்னு அதிகமா கூட்டோ இருக்கதா செய்து நான் இங்க மார்க்கெட்லே பாக்குறனே இவ்ங்க சாந்திரத் துக்கு மேல பாருங்க நெறைய பேர் இருக்கதாங்க செய்றாங்க காலேல வெயில் அந்த அளவுக்கு யாரு இல்ல
நம்ம வாங்குறோ வாங்காட் டியு வாங்குலனா கூட அந் தங்கோ வெல வந்துட்டு கூடிக்கிட்டேதா போகு அப்டின் சொல்றாங்க
இல்ல கூடிக்கிட்டே போனா போது ஒருவேள யாருமே வாங்லனா அவ்ங்க எறங்கி தாங்க ஆகுணு இப்ப யார்னா ஒரு த்தரு வாங்லனா வியாபாரக்காரங்க தலைல துண்ட போட்டுதான இருக்குணு அதனால சொல்ற ம்
த்து இன்னு நெறைய விஷ்யங்கள் இருக்கு அது வந்துட்டு எப்டி சொல்றது கவ்ர்மெண்ட் சமந்தப்பட்ட விஷ்யோ இப்ப பாத்தீங்னா இந்தியால வந்துட் டு அந்த வருமானத்திற்காக இந்தியாவே பாத்தீங்ன் னா வருமானம் வந்துட்டு கம்மியா இருக்கு அப்டின் சொல்ற்துக்காண்டி இந்த மாதிரி இத கூட்டி வந்துட்டு அவ்ங்க இது பண்றாங்க ஒவ்வொரு நாட்டுல பாத்தீங்னா இந்த மாரி ஒவ்வொரு விஷ்யோ இருக்கு ஒவ்வொரு இதுல அவ்ங்க வந்துட்டு காஸ் சம்பாதிப்பாங்க அப்போ நம்ம இதுல கம்மியா இருக்கு அப்டின்றப்ப இந்த தங்க வெலைய கூட்டி வந்துட்டு அவ்ங்க இது பண்றாங்க வாங்காம ம க்கள் வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க ஏன் சொன்னீங்கனா அதா இந்த ஒரு சம்முருதாயம் அப்டின் ட்டு இருக்கு கல்யாணம் அப்புறம் பாத்தீங்னா தங்கம் மேல எல்லாருக்குந்தா ஆச இருக்கு புதிதுங்ளா அதனால வந்துட்டு அது முடியவே முடியாது பாத்தீங்கனா அந்த பேரு புகழ் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நெறைய விஷ்
அதுல இருக்குற வந்து எப்டி சொல்லனு வியர்ப்பு அட்ராக்ஷன்னு எதையுமே இல்ல இதுவு அதிகமா இருக்கறனால அது கொஞ்சோ விட
டாங்க ஆனா தங்கோந்தா வாங்கி போடுவாங்க டைமண்டே இப்ப பாத்தீங்கனா கம்மி வெலந்தான் சொல்லா தங்கத்த விட
அது யாரு வேண்டான் சொல்ற பெண்கள் இங்க யாருமே கெடையாதுல்ல சொல்லுங்க அத வேண்டா சொல்ற பெண்கள் கெடையவே கெடையாது
நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது நம்ம பிள்ளைக்காக நம்ம போட்டு அனுப்புலா வந்துட்டு கழுத்துல போட்ருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு ஆனா பாத்தீங்னா நம்ம வந்துட்டு மாப்பிள்ளைக்கு உதவு பிள்ளைக்குதவு அப்டிலா நம்ம போட்டு நம்ம எதுக்கு போட்டு அனுப்புறோ அப்டினா நம்ம பிள்ள கழுத்துல போட்டுட்ருக்கணு அப்டி சொல்லிதா அனுப்பும் வித்து இது பண்றதுக்காக இல்ல அதுக்கப்புறோ ஒரு நாளக்குந்தா கழுத்துல ஒன்னுமே இல்லனா அது எப்டி இருக் கு சொல்லுங்க இல்லையா எதுமே இல்ல கூட சும்மா ஒரு செயினு ஒரு கம்பல் மோதுரோ இருக்கணு அவ்ளதா இல்ல ரொம்ப வந்துட்டு மொட்டையா இருக்கு நம்ம வந்துட்டு வேற ஏதுவு போடுறதுக்கு வந்து விருப்பமு நம்ம வந்துட்டு படமாட்டோ இல்லையா அதனால ரொம்ப இன்னு வந்துட்டு கால எப்டி மாறப்போகுதுனே வந்துட்டு தெரியல இன்னு பாத்தீங்கன்னா
ஏன்னா வந்து இப்போ இது வாங்கறத எல்லா அது ஓகேதானா இப்ப அதுல எல்லாம எல்லாமே வந்து பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வந்து கடைக்காரங்களுக்கு தா இருக்கு நம்ம வந்து அத வாங்குனாலு நம்மளுக்கு நஷ்டம் அதுல இருக்கதா செய்யுது வித்தாலுமே நமக்கு நஷ்ட இருக்கு எல்லாத்துலயு கழிப்பு ரொம்ப இது பண்றாங்க இப்ப இன்னு கொஞ்சோ அதிகமாகிருக்கு ஏன்னா வெல ஜாஸ்திய இருனால ஒரு சின்ன சின்ன ஒரு இனுக்கு கூட பாருங்க தங்கதுக்கு ஆயிர ரூபா ரெண்டாயிர ரூபா அந்த மாரிதா இருக்கு இப்ப வெள்ளியு பாத்தீங்கன்னா அது என்னங்க சாதாரண மின்னல்லா அறுவத்தஞ்சு நா வாங்கு போது அறுவத்திஞ்சு அஞ்சு ரூபா இருந்துச்சிங்க ஒரு கிராம் இப்ப எரநூத்தி அறுபது ரூபாய் இருக்கு எரநூத்தி அறுவத்தி அஞ்சு ரூபா கிட்ட ஆயிடுச்சு அந்த வெள்ளியுமே பாத்தீங்கன்னா இப்ப இவ்ளோ ரேட்டாருக்கு இப்ப சாதாரணமா மக்கள் ஒரு கொலுசு கூட அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுலயுமே கழிப்பு நெறைய போகுது இப்ப அதனால பழைய கொலுச எல்லாம் நம்ம வித் வித்தோனா அது நமக்கு தா நஷ்டோ வாங்கணும்னா அதுவு நமக்கு தா நஷ்டோ இந்த மாரி எதுவுமே வாங்கக்குள்ளதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நஷ்டமா இருக்கு பாத்து எதையுமே வந்து செய்யணு எல்லா அவங்கதா வந்து அதிகமா வந்து கொள்ளை அடிக்கிறாங்க கடைக்காரங்களுக்கு தா எப்பவுமே வந்து லாபம் மத்த இதுலயாவது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கோ லாப வர்ற மாரி இருக்கு அவங்களுக்கு ஒரு பக்கோ இருக்கு அதனான் இந்த தங்கமு வெள்ளியில மட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு மட்டு தாங்க எப்பவுமே லாபோ நம்மளுக்கு எப்பவுமே அது வந்து நஷ்டம்தான்
அதலா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தங்கல்லா வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வச்சிருக்கணு அப்போ அது பாத்தீங்கன்னா நம்ம போட்டு அப்டியே எடுக்கிற மாரி இருக்கு
ஆனா அதுலயு கொஞ்ச அதுவு அப்பளு நஷ்ட இருக்குது எங்கள போ போட்டுட்டோ அதே வெலைக்கு அவங்க இருக்கு எடுத்துகறாங்க வேற நகை எடுக்கு போது அதுக்கு செய் கூலி சேதார போடதானங்க செய்றாங்க சொல்லுங்க அதுவு அப்ப அவங்களுக்கு தான நம்மளுக்கு நஷ்டோ அவங்களுக்கு லாப தான சொல்லுங்க கிராம்லா எதுவு கழிக்க மாட்டாங்க எதுவு செய்ய மாட்டாங்க ஆனா அதற்கு காசு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பத்தாயிரோ போடதா செய்றாங்க அவங்களுக்குதா லாப அதுலயு அதே நகைய குடுத்துட்டு அதையே நம்ம வந்து எடுத்து கத்துக்குறோ ஆனா அவனுக்கு அந்த பத்தாயிர ரூபா அவங்க பாத்தீங்கன்னா அது அவங்களுக்குதா லாபமா இருக்கு இப்ப நெறைய அந்த மாரிதா ஆனா நெறைய பேர் பாரு நெறைய பேர் என்ன பண்ணங்க நகையில வந்து நெறைய எவ்ளவு டிசைன் அப்டி அப்டி நெறைய வரும்து அது எல்லாமே இப்ப வந்து கவரிங்ல வந்துருச்சு அதிகமா ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப கவரிங்கே போட்டுக்கலா அப்டின்ற மாரி கவரிங்லயே பாத்தாங்க தங்கநக மாரி இருக்கு இந்த ஒன் கிராம் கோல்டு அந்த மாரிலா இருக்கா இப்ப நெறைய பெண்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாவங்க அவங்களா இப்ப அதிகமா வந்து அதுதா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்ப வெளிய விக்கிற விக்கு வெளியே போட்டுட்டு போக கூட ரொம்ப பயமா இருக்குங்க நெறை இப்ப திருட்டு ஆரம்பத்து நடந்துட்டு இருந்துச்சு இப்ப கொஞ்ச பரவாயில்லன்னு நெனைக்கிறே ஏன்னா அத வீடு பூந்து திருடுறது கழுத்துல ரோட்ல போறவங்கள செயின் எடுக்குறது அந்த மாரிலா நறைய நடந்துட்டு இருன்ச்சு ஆனா இப்ப கொஞ்ஜோ பரவால்ல
ஆமா ஆமா அதா நம்மளு ஜாக்கிரதையா இருக்கணு நம்ம வந்துட்டு பயணத்துல போம்போதெல்லா சுத்தமா வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு அணுகாம போகணு அதுதான் நம்ளுக்கு வந்துட்டு பாதுகாப்பா இருக்கும் இப்பவும் பாத் இன்னு நறைய மக்கள் நானு பாக்றேன ட்ரெயின்ல அப்டியே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு எல்லா கம்பள செய்னியும் போட்டுட்டு போறாங்க யாருன்னா ஒருத்தரு இழுத்துட்டு ஓடி போயிட்டு கழுத்தருந்து ச்சு அப்டின்னா
ஆமா ஆமா ஒண்ணுமே செய்ய முடியாது அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்ச கவனமா இருக்குனு நாவ் அது தெரியாத மாரி கொஞ்ச பாத்துக்கணு ஷால் போட்டு மறச்சிக்கணும் இல்ல ட்ரெயின்ல ரொம்ப தூரோ ட்ராவல் பண்ணா ஆமா போடாமயே வந்துரணு
உக்காரங்களே ஏதாச்சும் போடுறாங்களா கையில கழுத்துல கால்லலா
இல்லப்பா அவுங்க அந்த அளவுக்கு எல்லா எதுவுமே போடுறதே இல்ல இருக்கப்பட்டவங்க தான் பேரு அவுங்கல்லா போடுறதே இல்ல அந்த அளவுக்கு எதுவுமே
ஆமா அவங்கலாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே தான் வேலை உயர்ந்ததா போடுவாங்க அவங்ககிட்ட தங்கம் எல்லா இருக் கா செய்யும் ஆனாலும் அவுங்களாம் போட மாட்டாங்க இல்லயா எதுவுமே வந்துட்டு டிராவல்ல வந்துட்டு போடவே மாட்டாங்க ஏன்னா தொந்தரவா இருக்குன்ட்டு ஒரு கம்பல் அந்த மாரிலா கூட போடவே மாட்டாங்க ப்ளைனா வந்துட் இது ட்ரெஸ் பண்ணுவாங்க கம்ஃபர்டா டிரரெஸ் பண்ணுவாங்க அந்த மாரி போயிட்டு வருவாங்க அதெல்லா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்டித்தான் நம்ம இருக்கணு நம்ம வந்துட்டு எங்கயாச்சு போற அப்டின்னாலே அது தூக்கி போட்டுக்கிட்டு இது தூக்கி போட்டுக்கிட்டு அப்டி போவோம் அப்டிலா இல்லாம நம்ம எங்கயாச்சும் போறோனா அங்க போய் நம்ம ரெடி ஆயிக்கணு இது பண்ணிக்கணு ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாதுகப்ப நம்ம இத வந்துட்டு நம்மதான் பாத்துக்கனோ நம்ப வந்துட்டு எப்பவுமே அடுத்த நம்பிக் இருக்ககூடாது இப்ப நம்ம புருஷன் இருக்காங்க அவுங்க பாத்துப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது இப்போ ஏன்னா அவுங்களும் ஒரு மனுஷன்தான் அவுங்களுக்கும் ட்ரெய்ன்ல அப்டிலா போமோது அவுங்களுக்கு தூக்கோம் வரும் நமக்கும் தூக்கவரும் ஒரு தட நம்ம நம்மளும் அவுங்களுக்கு விட்டு குடுக்கணும ஆ அவுங்களயும் நம்ம தூங்க விடணும் நம்ம பாத்துக்கணும் அவுங்க தூங்குவாங்க நம்ம பாத்துக்கணும் நம்ம தூங்குவாங்க அவுங்க பாத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கனும் இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா
ம் ஏன்னா வந்துட்டு தெரில இன்னும் வந்துட்டு திருடதான் செய்றாங்க விதவிதமா திருடதா செய்றாங்க அப்டியே தெரியாத மாதிரின்னும் நறைய இப்ப இப்போ என்னன்னா இதெல்லாம் பழைசா ஆயிடுச்சுங்க மாரி செயின் திருடுறது கழுத்துல அறுக்குறது இப்போ நல்லா புதுசு புதுசா டெவலப் ஆயிடுச்சு போன்ல திருடுறது அந்த மாதிரி எல்லாம் நறைய எல்லாம் நடந்துச்சு இல்லியா
ஃபோன்ல கூட காசு கட்டி தங்கம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு இது கிராம் வாங்ரோம் அந்த மாரிலாம் கூட இப்போ டெவலப்மெண்ட் இருக்கதாங்க செய்து நறைய பேர் செய்றாங்க ஓங்கே காசு கட்டிட்டா இவுங்களுக்கு இன்னைக் இவ்ளோ கிராம் இதாயிடுது அப்டின்னு சொல்லி அப்டியெல்லாம் கூட இருக்குது இங்க நறய
ஆமா மாசோ மாசோம் அது வந்துட்டு வச்சிருக்காங்க அது எப்டின்னா இப்போ ஒரு நல்ல ஒரு கடையில வந்துட் ட்டு போய் பெரிய கடையில அந்த மாதிரி சொன்னோம் அப்டின்னா மாசம் மாசம் நம்ப காச அவுங்களுக்கு அனுப்பிட்டோனா அனுப்பிட்டோம்னா அவுங்க வந்துட்டு நம்ம அதுல செக் பண்ணிக்கலாம் அவுங்களுக்கு நம்ம ஒரு ஆப் மூலியமா அவங்க சொல்லியே இருப்பாங்க இவ்ளோ எடுத்து வச்சிருக்கோ இவ்ளோ இருக்குன்னு அப்படின்னு மாசொ மாசொ வந்துட்டு ஒரு கிராம் தங்கத்தை வந்துட்டு அவங்க எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷோ ஆனதும் அது வந்துட்டு பத்து மாசொ ஆ பத்து மாசமா இல்ல எட்டு மாசத்துலயே சேர்ந்துரூ இல்லிங்களா
பன்னெண்டு மாசொ ஆவூ பன்னெண்டு மாசொ கூட இருக்கிறாங்க பன்னெண்டு மாசொ
ஆ அந்த மாதிரி சேர்ந்தோட்னே அவங்க வந்துட்டு நம்ம நகையாவூ எடுத்துக்கலா இல்ல காசாவூ வாங்கிக்கலா எப்படி வேணாலூ நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலா
அதுவூ ஒரு பெனிஃபிட்தா கொஞ்சொ கண்ணுக்கு தெரியாம நம்ம அப்டி அப்படியே கொஞ்சொ போட்டு எடுத்துக்கிட்டாவ்வுல அதுவுமே வரூம்
ம் ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நெறய விஷயங்கள் இருக்கு நம்ம நெறய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோ அடுத்த பீடிங்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்
வணக்கம்
ஸ்சோ